ஹலோ ஹலோ வணக்கம் ஆ நல்லா இருக்க நல்லா இருக்கீங்ளா
நானு நல்லா இருக்கே
ம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நானா இப்பதான்ப்பா சாப்புட்டுட்டு வந்தே அதாவது ரொம்ப லேட் ஆயி போச்சு காலையில இன்னைக்கு ப த்தர மணிக்கு என்ச்சுட்டு
ஓ
ஆ அப்டியே கொஞ்சநேரோ கழிச்சு சமைச்சிட்டு முடிச்சுட்டு சரி பாத்ரூம் எல்லா கொஞ்ச கிளீன் பண்ணிட்டு குளிச்சிட்டு அப்புற போய் சாப்பிட்டுட்டு வந்து படுத்துட்டு இருக்கே தலைக்காய போட்டுட்டு
சேரி சேரிங்கங்க அப்ப இப்பதா மழை தூறுது
அங்கயா
ஆமா
என்னப்பா சொல்றே எங்களுக்கு மட்டு வெயிலா காஞ்சின்னுக்குது
இந்த காலேருந்தே கிளைமேட் ஒரு மாரி இருந்துச்சு நா துணியெல்லா தொவச்சி போட்டு எடுத்துட்டு வந்துட்டே அதனாலத மழ தூறுது லைட்டா து இப்புதா ஆகுது ரொம்ப ஃபோர்ஸ்ஸா இல்ல
ஓஹோ
ஆமா என்ன பேச இல்ல ஃபோர்ஸா இல்ல அப்டியே தூறுது
ஓ சேரி
ஆமா ஆமாப்பா என்ன சாப்டீங்க
நானு அந்த அது பெர் என்னது தல்லு தில்லோ என்ன கல்ல பச்சக்கல்ல பருப்பு
பச்சக்கல்ல அதுனா பச்சக்கல்லனா புரியில்ல
அக் வே கல்ல பருப்புப்பா ஆ கடல பருப்பு அதுல வந்துட்டு கோஸ் போட்டுட்டு குருமா மாரி வைப்பாங்கல்ல
ஆ சேர் சேரி புரியது தேங்கா அரச்சி ஊத்தி
ஆமா தேங்கா மசாலா எல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயோ தக்காளி எல்லா ஒன்னா அரைச்சி பட்டலவங்கம் போட்டுட்டு குருமா மாரி வச்சிருவ பருப்ப மட்டு தனியா கொழய வேக வச்சி எடுத்துப்ப கொழியன்றத விட கொஞ்சோ ஓடய நல்லா வ ஆ
ம் புரியுது மழ வந்தோடனே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க
ஆமா வா
இப்ப தா ஸ்டார்ட் ஆச்சி அதுக்குள்ள கரண்ட் ஆஃப்
ஓ அது செஞ்சிட்டு மத்தியானோ சாதம் வடிச்சிட்ட சரி நைட்டுக்கி இட்லிக் தோசைக்கு அந்த கொழம்பு நல்லா இருக்கு சப்பாத்திக்கு அதுக்
நல்லா இருக்கு இந்த சாதத்த வீட அதுக்கு நல்லா இருக்கு ஆமா ஆமா உண்ம தா
அதனால இப்போ ஒரே வேலையா முடிச்சில்லா நைட் இட்லி ஊத்திக்கிலான் சொல்லிட்டு
என்ன மூன் நாள் லீவு ஊர்லேருந்து யாராச்சு வராங்களா பசங்களா யாரா வந்துருக்காங்ளா
வந்திருக்காப்பா பையதா நைட்டு வந்தா
சந்தோஷோ
ஆ போயிருக்காரு இப்போ காலேலே இன்னைக்கு மொகரம் பண்டிக இல்லையா
ஆமா
எங்க ஊர்ல இங்க எல்லாமோ இங்க பக்கத்துல தான் சே ஏய் அவங்க நான்வெஜி சாப்ட மாட்டாங்கப்பா இந்த டைம்ல
யான்
அவங்கள்து பண்டிகப்போ இப்ப நான்வெஜ் அவங்க சாப்ட மாட்டாங்க அதாவது ஒரு பத்து நாள் ஏதோ சொல்லுவாங்க தெரியல ஆனா சரியா அவங்க இப்ப நான்வெஜு இன்னைக்கு கண்டிப் இப்ப சாப்டவே மாட்டாங்க நான்வெஜி
உம்
அதாவது நம்ம புரட்டாசி மாசோ நோம்பல்லா இருப்போ இல்லியா ஆ அந்த மாதிரி அவங்க இப்ப விரதம் இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கி கறி சாப்டாமா இருந்துட்டு அவங்க ஏதோ சாமி எடுப்பாங்க இன்னைக்கு நெருப்புல இறங்குவாங்க
ஓ சேரி சேரி நெருப்புல ஆ மொகரம் நெருப்புல இறங்குறத பாத்துருக்கே
ஆ அதுதா இன்னைக்கு அந்த பண்டிக சரி காலேலே நானு வர்ஷ வர்ஷ எடுத்துட்டு போய் உப்பு போடுவோ அதுல
ஆமா ஆமா ஆமா நான் கூட எங்க இதுல பஸ் ஸ்டாண்டு கிட்ட குழி புதைச்சி தோண்டி நெருப்பு நாம எப்டி தீ மிதிப்போ
ஆமா
அந் மாரி அந்த மாரி பாத்துருக்க பாத்துருக்க ஆ
அவர காலையில எடுத்துட்டு போயி உப்பு போட சொல்லி குடுத்துட்டு வரனும்
சேரி சேரி சே சில பேரு அந்த மருவு
ஆ
அந்த மாரி இருந்துச்சினா அதுக்கு போடுவாங்க உப்பு போட்டு
ஆமா அதனாலதா செரி எதாவது அதாவது ஸ்கின்ல எதாவது எதோ இல்லாம இருக்கனுன்னா அது போடனுன் சொல்லி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்களா கே‌ ஃப்ரெண்டு அப்பருந்தே கிட்டத்தட்ட பதினஞ்சி வருஷமா போட்டுட்டு இருக்கே பதினஞ்சி பதினெட்டு வருஷமாவே போட்டுட்டு இருக்கன் நா அத
உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கா
எனக்கு அப்போ இப்ப தம்பிக்கு ஒரு மாரி இது இருந்ததுப்பா அது என்னான்னு எங்களுக் கண்டுபுடிக்க முடியில ஸ்டாட்டிங்ல ரொம்ப அவஸ்த பட்டுட்ட அதாவது அவனுக்கு ஒரு வயசு இருக்க போம்போது ஆ கீழ விழுந்தான் திடீர்னு கீழ விழுந்து நாக்கு வெட்டிக்கிச்சி
அச்சோ
வெட்டி அடுத்த அடுத்த நாள்ல இருந்து பீவர் ரொம்ப அதிகமா வந்தது அதாவது கொதிக்கும் அவன தொட முடியாது நம்ப அந்த அளவுக்கு கொதிக்கும் அவன தூக்கவே முடியாது தூக்கனா நம்ப ஒடம்பெல்லாம் சூடார அளவுக்கு கொதிக்கும் அடுத்த நாள் என்னன்னா ரெண்டாவது நாள்ளே ஒடம்புல அங்க அங்க ரெட் ரெட்டாத தழும்பு மாரி இருக்கும்
ஆ
மூணாவது நாளு கொப்பளம் வந்துரும் நாலாவது நாளே அது ஒடஞ்சி அந்த எடத்துல புண்ணு மாரி ஆய்டும்
அச்சோ டாக்டர்ட்ட போல நீங்க
போன போனதுக்கு இவங் அது வந்து ஒண்ணு இல்லமா ஹெவி ஹீட்டு அது என்னான்னு பாக்காம திருப்பி அதுக்கு ஆயில்மென்ட்டு குடுக்கறாங்க ரீசனே சொல்லல பட் ஆயில்மென்ட்டு குடுப் பாங்க எதாவது இன்பெக்ஷன் ஆயிருக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும் அப்டி இப்டின் எதாவது ஒன்ன சொல்லி மருந்த குடுக்கறாங்க அந்த பீவர்க்கான மருந்த குடுக்கறாங்க அதிகமா
புரியிது புரியிது
அது இன்னும் டோஸ் அதிகமாயி அதிகமாயி திருப்பியும் இன்னும் அதிகமாயி கடைசில யூரின் பண்ற எடத்துலே வர ஆரம்பிச்சிச்சி அவனுக்கு ரொம்ப அவஸ்த பட்டுட்டான் கிட்டத்தட்ட ஒரு மா சம் நாங்க ஏ கூட்டிட்டு போகாத ஹாஸ்பிட்டல் கேடையாது திருப்பத்தூர்ல எல்லா ஹாஸ்பிட் டலியும் கூட்டிட் போயி அவங்க குடுக்குற மருந்து குடுத்து குடுத்து அந்த ஃபீவரே கொறையலப்பா
ஆ
ஒடம்பெல்லாமு பொங்க ஆரம்பிச்சதும் அதுக்கப்புறம் ஆ கம்முனு விட்டுட் ட்டு சி எம் சி க்கு போனோ இது செட்டாகல இது என்னமோ ரொம்ப ஃபீவரு ஒரு நாள் ரெண் நாள்னா பரவால்ல கொழ்ந்த கரெக்டா ஒரு வயசு கொழ்ந்த அவனுக்கு அத தாங்கற துக்கான சக்தியுமே இல்ல எனக்கு எடுத்துட்டு சி எம் சி க்கு போன உடனே அவுங்க ப்ளட் டெஸ்ட் எடுக்கணுன் சொன்னாங்க எடுக்கனுன் சொன்னா ஆ செப்ரான் அலர்ஜின் சொல்லிட்டாங்க அதாவ்து மருந்துல வந்துட்டு ஒரு வகையான மருந்திருக் கு அதாவ்து அவுங்களுக்கு ஃபீவர்க்கு குடுக்குறாங்கில்லையா நம்ப ஊர்ல
ஆமா
அதுல இருக்கிற அதுல இருக்கிற ஒரு மருந்து தா இவனுக்கு ஒத்துக்கல கீழ விழுந்துதுக்கு ஃபீவர் வந்துடுச்சு அந்த அந்த ஃபீவருக்கு அவுங்க குடுக்குற டானிக்கு ஹை ஃபீவரா இருக்குன்னு அவுங்க குடுக்குற டானிக்ல அலர்ஜி ஆயிதா இவுங்குளு இவுனுக்கு இந்த மாரி பொங்கிட்டே இருக் கு நா ரெண்டாவ்து நாளே ஹாஸ்பிட்டல் கூட்டினு போன இல்லையா ஃபீவர் அதிகமா இருக்குன்னு அந் அந் அதுக்காக குடுக்குற டானிக் இவனுக்கு அலர்ஜி ஆகி அது பொங்கிட்டே இருந்துது நானு தெரியாம தெரியாம போயிட்டு வேற டாக்ட்ரு கிட்ட இவர்கிட்ட செட் ஆகல மாத்தி மாத்தி அப்றோ இவனுக்கு ப்ளட் டெஸ்ட்டு எடுத்துட்டு இந்தந்த மருந்தெல்லா இவனுக்கு குடுக்காதீங்க இவு ப்ளட் க்கு செட் ஆகல அப்டின் கண்டுபுடிச்சு சொன்னாங்கப்பா அதுவரைக்கு லோக்கல்ல ஒரு ப்ளட் டெஸ்ட்டு குடுங்கன்னு கூட சொல்ல கெடையாது எங்களுக்கு
பக்கத்துல யாரு சொல்லல ம்
ப்பட்லிமே சொல்லல நா திருப்பத்தூர்ல பாத எத எவுங்க யாரெல்லா சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டோ எல்லார்கிட்டயு போய் பாத்துட்டே எல்லா மருந்துமே இவுனுக்கு ஒத்து தருவே அ அதுல குடுக்குற மருந்து அதுக்கப்றோ நா ஹாஸ்பிட்டல் போறதையே விட்டுட்டேம்பா திடீர்னு ஃபீவர் வந்தாலுமே எனக்கு பயோ என்ன பண்றது இவுனுக்கு நார்மலா ஃபீவரு சும்மா வந்தா கூட கூட்டிட்டு போயிட்டு சித்தா கிட் ஹோமியோபதி போனே அந்த மருந்து கொஞ்ச நாள் எடுத் துட்ருந்தே இவுனுக்கு ஃபீவரே இப்ப வரைக்கு வரதே கெடையாதுப்பா நீ என்னன்ன சொல்லுங்க
ம்
சுத்தமா ஃபீவ்ரு வந்தது கெடையாது நடுவ்ல வந்தாலு அந்த இது எடுத்துட்டு போய் ஒரே ஒரு டாக்டர் கிட்ட சொல்லுவ அவுரு அதுக்கேத்த மாரி மருந்து குடுத்துருவாரு
சேரி
அதனால வெளிய மருந்து வாங்கறதில்ல அப்போ வேண்டிக்கிட் டு இந்த நா உப்பு போட்டே பாத்தீங்ளா அந்த டைம்ல நா வேண்டிட்டு போட்டே அந்த ஹாஸ்பிட்லுக்கு போற ஒரு சிச்சுவேஷனு வந்தது செட் ஆயிடுச்சு எல்லாமே எனக்கு கேட்டது அதுக் கப்றோ அவுளுக் அந்த இது வர்ல அத்னால எனக்கு ஒரு நம்பிக்க இல்ல இன்னிக்கி வரிக்கு அவுனுக்காக நா போட்டுட்ருக்கே
சேர் சே நல்ல விஷ்யோ நல்ல விஷ்யோ
கடவுள் நம்பிக்க இல்ல இருந்தாலு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு் சொன்னாங்க அவுங்களோட இதுக்காக எனுக்கு நடந்துர்ச்சி
ஆமா நாங்குளுமே வந்து அந்த சைடு போனோனா உப்பு வாங்கி நாங்க போட்டுட்டு வருவோ
ம்
போட் நா கூட போட்ருக்கே உப்பு வாங்கி போட்ருக்கே
அதுக்குதா இப்ப வரிக்கு அவனயே எழ் அனுப்பி நீ பேய் போட்டுட்டு வந்துருப்பான் சொல்ட்டு நம்ப போற முடிய்மோ இல்யோ பைய கையாலே நீ போய் போட்டுட்டு வந்துரு அப்டின்ன
உங்களுக்கு எங்க அந்த பக்ரித்தக்கா கிட்ட போடுவாங்ளா இல்ல
ப்பா நாங்க இங்க கோடியூர்ல இருக்கோல்லியா
ஆமா
தா இங்க மெயின் இந்த எடத்துல போடுவாங்க எங்களுக்கு
சேரி சே திருப்பத்தூர்க்கிட்ட வந்து அந்த இது கிட்ட போடுவாங்க ஆ அதா காய்கறி மார்க்கெட் கிட்டயே
ஓ ஆமா
சும்மா நோண்டி நெருப் போட்டு அதுல அவுங்க நடக்குறாங்களான் எனக் தெரிய்ல
நடக்குறாங்கப்பா எல்லாருமே நான் அது ரொம்ப வர்ஷ ஆச்சு அந்த டைம்ல போய் பாத் து பட் ஆனா எல்லாருமே நடக்குறாங்க
நைட்டு தா எ நைட்டு தா விஷேஷோ
ஆமா நைட்டோ தெருவுக்கல்லா வருவாங்கலா
ம் ம்
நைட்டு எங்க வெ தெருவ்ல வர்றதில்ல கொஞ்ச மெயின் ரோட்ல ஸ்ட்ரீட்ல போவாங்க அது பாத்துருக்கே அது நெருப்புல ஒரு மாரி அடிக்கிறது அந்த எதோ நெருப்பல்லா வெச்சு விள்யாடுவாங்க அதல்லா ரொம்ப புடிக்கு எனுக்கு பாக்க
நெருப் வச்சு வெள்யாட்றத பாக்ல நான நெருப்பு வெச்சு அ வெச்சிர்ப்பாங்க நாங்க போய் சும்மா பாத்துட்டு உப்பு வாங்கி போட்டு கும்புட் சும்மா சுத்திட்டு வர மாரி கும்புட்டு வர மாரி இன்னு ஞாபகோ
ஆஹ அதுல சுத்துவாங்ப்பா ஒரு மாரி எதோ நெருப்புலல்லா விடாட்டி இப்டி சுத்தி சுத்தி இது பண்ணுவாங்க அதல்லா பாக்க நல்லாருக்கு நானு ரொம்ப வர்ஷ ஆனது பாத்து
சேர் சேர் சேரி பைய என்ன பண்ணிட்ருக்காங்க
அங்க உப்பு போட சொல்லி காலைல குடுத்தன்ப் வந்தப்ப போன ஆள் வர்ல வந்தாலே ரெண்டு நாள் மூண் நாள் வெடிய ஜால்யா ஃப்ரெண்ஸுங்ளோட சுத்துவாரு அவ்ளோதா அவுரு
சேர் சேர் சேரி ம்
ஏ டிவி பாத்துட்ருக்கா
பாப்பா ஹோம் ஒர்க் எல்லா முடிஞ்ச்சுங்ளா
ஐயோ நேத்து தாம்ப்பா ஒக்காந்துட்டு பன்னன்ற மணி வரிக்கு ஏழ்திட் இருந்தா
ஆ
ஏ அதனால்யே இன்னிக்கி காலில எல்லாருமே பத்ர மணி ஏன்ச்சி பாத்தா மணி பத்ர தம்பியு நைட்டு பன்னன்ரைக்கு தா வீட்டுக்கு வந்தா
சரி
பன்னன்டு மணிக் மேல அதனால இன்னிக்கி எல்லா லேட் சாட்டே சண்டே மாதுரி ஆயிடுச்சு கணக்கு
ஆமா இன்னிக்கி ஃப்ரைடே மாரி தோணவே இல்ல
ஆமா நானு எல்லாருமே சொல்லுவாங்கள்ள நாளைக்கு லீவு நாளைக்கு லீவுன்னு தேர்ஸ்டேவே அன்னைக்கு நானு தேர்ஸ்டே தா லீவுன் நன்ச்சிட்டு அன்னைக்கு நா ஃப்ரைடேன் நெனச்சிட்டு இருக்கே
சேர் சேர் சேரி
அடுத்த நாள் லீவ் வருதுனமே நம்ம ஃப்ரைடேன் நெனச்சுட்ருப்போ இல்லையா அந்துக்கு பா ஐயோ பூன குட்டிக்கு வேக்சின் போட்ணு இன்னிக்குன் காலைலயே ஏன்ச்சி கெளம்புறே வாப்பா இன்னைக்கு போய் வேக்சின் போட்டு வர்லா இன்னிக்கு ஃப்ரைடே இல்லம்மா இன்னிக்கு தேர்ஸ் டே நாளைக்கு தா ஃப்ரைடேன் சொல்லிட் டு இன்னிக்கு தா போய் காலையிலயே போட்டுட்டு வந்தாங்கப்பா பூன குட்டிக்கு வேக்சின்
இனிமே பாக்கணுல்ல அதோட்ய குட்டிங்ள எல்லா ஒழுங்காக பாக்கணு பத்துரமா
என்னப்பா
அது உங்ளோடைய குட்டிங்கள ஒழுங்காக பராமரிக்கணு
ஆமாப்பா நா திருப்பியு அடுத்த கால்ல உங்ககட்ட பேசுறம் ப்பா இந்த குட்டிங்ள பத்தி நன்றிப்பா வணக்கம்ப்பா